இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருகேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஓ நல்லா இருக்கேங்க
கொழந்தைகளா நல்லா இருக்காங்களா
குழந்தைங்கல்லா நல்லா இருக்காங்க அங்க குழந்தைங்க லா நல்லா இருக்காங்களா என்ன பண்றாங்க ஸ்கூலுக்குலா கரெக்டா போறாங்களா
ஆ ஸ்கூலுக்கு போர கரெக்டா போறாங்க உங்க பாப்பாலா போறாங்களா
ஆ போய்க்கிறாளுங்க பிரச்சன இல்ல அழுகாம போய்க்கிறா பிரச்சன இல்லைங்க
சாப்பாட்டு வேளலா முடிஞ்சுதுங்களா
முடிஞ்சுதுங்க நீங்க என்ன செஞ்சீங்க நைட்டுக்கு டின்னரு
நாங்க இன்னைக்கு சப்பாத்தி தாங்க செஞ்சே
சேரி சேரிங்க
நீங்க
நா இன்னைக்கு நானு சப்பாத்தி தாங்க சப்பாத்தியு ரைஸு செஞ்சங்க எங்களுக்கெல்லா சப்பாத்தி வீட்டுல பெரியவங்கலா இருக்காங்க அவங்களுக்கெல்லா ரைஸ்யும் அதுக்கப்பறோ சிக்கன் கிரேவியு செஞ்சங்க
ஓ சாப்ட்டாச்சுங்களா
சாப்ட்டாச்சுங்க நீங்க
நானு சாப்ட்டாசுங்க ரொம்ப நாளாச்சுப்ப கால் பண்ணி அதனாலதா கூப்ட்டே
ஆமாங்க ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பேசி இந்த மாரி பேசியே
ஆமாங்க பாத்துமே ரொம்ப நாளாச்சுல்லுங்க
ஆமாங்க பாத்துமே ரொம்ப நாளாச்சு பேசுமே ரொம்ப நாளாச்சு எங்கீங்க நீங்க தா ரொம்ப பிஸியா இருக்கீங்க நா கூப்பிட்டாலு எடுக்க மாட்டேங்கிறீங்க நா இன்னைக்கு ஈவினிங் கூப்பிட்டேங்க காடேதா நீங்க பாத்துட்டு கூப்ட்டீங்க
ஆ ஆமாங்க வேலயே கரெக்ட்டா இருக்குங்க வீட்டுல தோட்டத்துல கொழந்தைகள பாக்கணு குழந்தைங்க வேர ஸ்போர்ட்ஸுக்கு போறாங்களா அவங்கள கொண்டோய்விடணு கூட்டுட்டு வரணு அதே வேலதாங்க எனக்கு
சேரி சேரிங்க என்னென்ன ந இதுக்கு சேர்ந்திருக்காங்க கொழந்தைங்க
கொழந்தைங்க ரெண்டு பேருமே கபடிக்குதா சேந்திருக்காங்க
பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க நல்லா கபடில இன்ட்ரெஸ்ட் குழந்தைங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு
ஆமாங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க
செரி செரிங்க எனக்குமே எங்கீங்க எனக்கு த்ரோபால் ரொம்ப புடிக்குங்க நா ஸ்கூல் டேஸ்ல வந்து த்ரோபால் நல் நல்லா விளாடுவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க த்ரோபால் உங்களுக்கு எந்த விளாட்டு பிடிக்குங்க
எனக்கு வந்துங்க என்ன என்ன விளையாட்டு பிடிக்கும்ன்னு சொல்றதுன்னா நாங்க வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது எந்த கேம்ஸுமே இல்ல கொக்கோ மட்டு விளையாடுவோ அப்றமா இந்த ரிங்கு மாரி தூக்கி வீசுவாங்கல்லங்க அது மட்டுதா எங்ளுக்கு சொல்லிக்குடுத்தாங்க அது மட்டுதா நாங்க ஸ்கூல்ல அதிக விளயாண்டு இருக்கோ இப்ப இருக்கிற மாரி கபடி த்ரோபாலு ஃபுட்பாலு அந்த மாரி எல்லா எதுவுமே எங்ளுக்கு நாங்க படிக்கும்போது சொல்லி தரலங்க அதனால எனக்கு எது பிடிக்கும்ன்னா எனக்கு விளையாண்டது அந்த வீசி ரிங்கு வீசி ச்சு வெளையாடுவோல்லங்க அது வெளையாடு வெளையாடுவோ அப்றோனா நெறைய போட்டிக வப்பாங்க அந்த ஆண்டு விழாங்கும் போது வருஷ வருஷத்துக்கு எதோ ஒன்ல நா ஜெயிப்பங்க ம் இந்த இது தூக்கி வீசறது ஆ ஷார்ட்புட்ங்ளா அத தூக்கி வீசறது ஓட் டப்பந்தயோ ஏதோ ஒன்ல நா ஜெயிச்சிருவங்க எதோ ஒரு பிரைஸ் கெடைக்கு எனக்கு வர்ஷோ வர்ஷோ ஆனா எனக்கு சின்ன வயசல வெளையாட்டுனா ஸ்கூல்லருந்து நம்ம கொ ஃப்ரண்ட்ஸோட சேந்து வெளையாடும் போது இந்த கல்லு வீசுவாங்கல்லங் கட்டங் கட்டமா போட்டு நாலு கட் டம் போட்டு சென்டர்ல கல்லு வெச்சு வீசுவாங்கல்ல அத விட ஞாவமிருக்கா
ஆ ரங்கோலிதான சொல்லிட்ருக்கீங்க ஐயோ அது பேரு மறந்துருச்சுங்க எனக்கு நல்ல வெளாட்டு
அது வந்துங்க நாலு கட்டம் போட்டு நாலு பேர் நிண்டுட்டு ஒருத்தங்க கல்ல தூக்கி வீசுவாங்கல்லங்க கல்லு போயி நகந்து விழுகுமில்ல அந்த விளையாட்டு
ஓ அதெல்லா ஞாவக இருக்குங்க வெளாண்டதுதுதா அதே மாரிதா நீங்க சொல்ற மாரிதா ஷாட் பூட்லா எனக்கு ரொம்ப புடிக்கு நல்லா இருக்கு அந்த இரும்பு குண்ட தூக்கி வீசும் போது நல்லா இருக்குங்க அது ஒரு டைம் வந்து நம்ம தூக்கி வீசிருவோ நல்லா பலோ குடுத்து ரெண்டாவ்து டைம் வந்து அதே ஃபோர்ஸ் வருன்லா சொல்ல முடியாது இல்லங்க எப்டி இருந்தாலு டிஃப்ரெண்ட் மாறு கண்டிப்பா அப்டி மாறும்போது நல்லாதா இருக்கு ஆனா அது வெளாடும்போதெல்லா அந்த ஸ்கூல்ல பி டி பீரியடுது அப்ப போயி ஜாலியா வெளாடுவோ உங்களுக்கு ஞாவகோ இருக்குங்ளா அதெல்லா
ஆ அதெல்லா ஞாவகமிருக்குங்க இப்ப கொழந்தைய நாங்க பி டி பீரியடு எங்க பாப்பா சொல்லிட்டே இருப்பாளுங் பி டி கேட்டா விடமாட்டின்ட்டாங்க விடமாட்டிட்டாங்க சொல்லிட்டே இருப்பா அது எனக்கு ஞாபகோ இருக்குங்க நம்ம பி டி வெளையாடம்போது ஆ இந்த கொக்கோதா அதிகமா வெளையாடுவோ ஒவ்வொரு டைம் ஃபாஸ்ட்டா ஓடு வோ நம்ம ஆ நம்மதா ஜெயிக்கணுன்னு நெனைச்சிட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த் எல்லா ஃபுல்லா கொடுத்து ஓடுவோ ஆனாலும் ஓட முடியாது நம்மள விட ஃபாஸ்டா நெறைய பேர் ஓடுவாங்க அதெல்லா நெனச்சு பாக்க தோணுதுங்க
ஆமாங்க ஆனா அதெல்லா நெனைச்சு பாக்க பாக்க நல்லா இருக்குங்க அந்த த்ரோ பால்லயுமேங்க அங்க நா வே நா கொஞ்ச ஹைட்டா இருப்பங்ளா அப்ப என்ன பண்ணுவங்க பின்னாடி நின்னு தூக்கி வீசுறது நாந்தாங்க அப்ப தூக்கி வீசும்போது வந்து சூப்பரா இருக்குங்க அந்த ஃபீலே சொல்றக்கு வார்த்தையே இல்ல அந்த அளவுக்கு இருக்குங் நல்லா இருக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த இதெல்லா ச த்ரோபால் பிடிக்கு கபடி பிடிக்கு ரொம்ப எனக்கு அதுக்கப்புற பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாரி கொக்கோ இருக்குல்லங்க அந்த கொக்கோல வந்து நம்ம ஓடி போயி இது பண்ணி வெளையாடறக்குள்ள அது அப்டியே நல்லா இருக்குங்க அது தொட்டுட்டு திரும்பி ஓடி போயி வெளையாடறக்கு அதெல்லா வார்த்தையே இல்லைங் சொல்றக்கு அந்த அளவு சூப்பரா இருக்கு இல்லைங்ளா
ஆமாங்க நாம அப்ப வெளையாண்டோ ஆனா இப்ப வந்து நம்மோ கொஞ்ச ஏஜ் ஆயிடுது இல்லங்க நம்ம போய் வெளையாட முடியாது நம்மனால இப்ப போய் நம்ம ஆசப்பட்டாலு ஓட முடியாது கொக்கோ வெளையாட முடியாது நம்ம பழகிட்டே இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா ஒரு வேள பண்லாமோ என்னமோ இவ்ளோ நாள் டச்சு விட்டுட்டு இப்ப நம்ம போய் வெளையாண்டா நம்மனால முடியாதுங்க
ஆமாங்க அ ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்ல எல்லா இருக்கும் போது பி டி சார் கைட் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம என்ன பண்ணுவோ போயி கிரௌண்ட்ல சுத்துறது அதுக்கப்புற எக்சசைஸு இந்த மாரிலா உடற்பயிற்சிலா நெறைய செஞ்சு நம்ம இது பண்ணிருக்கோ அதனால வந்து நம்மளுக்கு சீக்கிரோ வந்து அதுல வெளாட முடிஞ்சுது அப்பயு இருந்த வயசு அந்த அப்ப இருந்த வேகோ அதெல்லா தனி இல்லங்க இப்ப இருக்கறதெல்லா தனித்தனிதானுங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டுதா அப்றோ அது மட்டு இல்லாம நம்மளுக்கு வந்து அப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா வாய்ப்புகள்லா நெறைய கெடைக்கவே இல்லீங்க நம்ம ஸ்கூலுக்கு போவோ படிப்போ இந்த பி டி பீரிடு கொக்கோ வெளையாடுவோ இ நா வந்து ரெண்டு மூணு ஸ்கூலு கொக்கோ வெளையாடறக் கு கூட்டிட்டு போயிருக்காங்க அது அவ்ளோக்கா பெருசில்லைங்க எப்பாது ஒரு நாள் வந்து நீங்கல்லா வாங்கம்மா அந்த ஸ்கூல்ல போய் வெளையாடலா அங்க நெறைய டீம் எல்லா வருவாங்க அதுல போயி நெறைய வெளையாண்ட்ருக்கோ அதுல ஒன்னு ரெண்டு ஜெயிச்சிருப்பன்னு நெனைக்கிறங்க இப்ப இருக்கற மாரி ப்ராக்டிஸ் குடுக்குறது ஈவினிங் ப்ராக்டிஸ் குடுக்குறது ஹெல்தி ஃபுட்டா சாப்பட்றது ஆ வெளையாடு்றது நெ நெறையா மேட்சுக்கு போறது எல்லா ஊர்களுக்கு போறது அந்த மாரிலா நம்மளுக்கு வாய்ப்பு இல்லியல்லங்க நம்ம கொழந்தைகளுக்கு கெடச்ச வாய்ப்புகல்லா எதுமே நம்மளுக்கு கெடைக்கல
கண்டிப்பாங்க அதுதா உண்ம நம்மளுக்கு கெடைச்ச வாய்ப்பு வந்து வ கெடைக்காத வாய்ப்புலா வந்து இப்ப கொழந்தைங்களுக்கு கெடச்சிட்ருக்கு அத நெனைச்சு கொஞ்ச சந்தோஷப்பட சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா அப்புற பாத்துட்டீங்னா நம்மளுக்கு நீங்க சொன்ன மாரிதாங்க எங்களுக் குமே வந்து இந்த ஸ்கூலுகளியு ஸ்கூல் டேஸ்ல வந்து எங்கள கூப்புட்டு போயிருக்காங்க வெளையாடறக்கு புடிக்கறக்கு நாங்களு போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோ அந்த ஃபீல்லா தனி ஃபீலுங்க இப்பல்லா நெனச்ச உடனே நம்ம சேத்திர்றோ இப்பல்லா வந்து பெத்தவங்க வந்து பணோ கட்டி கூட ஸ்போர்ட்ஸ்ல சேத்தி உ ட்டர்றாங்க பிரச்சன இல்லிங்க நம்மளுக்கெல்லா அந்த வசதி இல்லாதங்காட்டிதானங் நம்மல்லா வந்து இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸா படிக்கிறதுக்கே அனுப்புறதே பெரிய விஷயமா இருக்குங்க அந் அப்பெல்லா இப்ப வந்து ஸ்போர்ட்ஸுக்கே அம்ச்சுவிட்றோ நம்மல்லா ஆ பரவால்ல எவ்ளவோ வளந்துட்ருக்கு இல்லிங்ளா ஸ்போர்ட்ஸ் எல்லா
கண்டிப்பாங்க இப்பவே நமக்கு வந்து நாங்க ரெண்டு மூ ரெண்டு டைம் ரெண்டு பேத்தையு காலைல சாயங்காலோ அது இந்த ஹாலிடேஸ் எல்லா ஃபுல்லா போனாங்க சம்மர் கேம்ப் போனாங்க அப்ப காலைல மத்தியானோ சாயங்காலோ மூணு டைம் கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வர மாரி இருக்கு அதெல்லா கொஞ்ச ரிஸ்க்குதாங்க இருந்தாலு வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவங்க போயே ஆகணுன்னு சொல்றாங்க அதுல அவங்க நல்லா ஆ வேணு அப்பிடின்னு சொல்லி ஏன்னா நம்ம எல்லா அப்டி இல்லைங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ ஸ் வேண்டா அப்டின்னு சொன்னா வேண்டா அந்த மாரி ஆனா இப்ப இருக்கற கொழந்தைகல்ல அவங்களுக்கு எது தேவையோ அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க எது நல்லா வருமோ அதுல அவங்க உறுதியா இருந்து கடைசி வரைக்கு உறுதியா இருந்து செய்யறாங்க அது ஒன்னு பாராட்டக்கூடிய விஷயந்தானுங்க
ஆமாங் கண்டிப்பாதாங்க அப்புற பாத்துட்டீங்னா ஒரு சில கொழந்தைக எல்லா அம்மா அப்பாவ எதித்து சாப்படாமங்கூட இருந்துட்டு நா ஸ்போர்ட்ஸ்க்கு போவே அப்பிடின்னு சொல்லி நிக்கிறாங்க எது அவங்களுக்கு விருப்பமோ அத வேல செய்யணு அத அந்த இது நம்ம ந க இது பண்ணணு ஜெயிக்கணு அப்பிடின் சொல்லி ஒரு வைராக்கியம் இருக்கு யா அடம் பிடிக்கிறாங்க நல்லா அடம் பிடிச்சாலு அது பிரயோஜனமா இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸ்க்காகதான படிக் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு எது நல்லதோ அத அவங்களே தீர்மானிச்சுக்கிறாங்க ஆனா நம்ம மட்டு கொஞ்சோ ஒத்துழைச்சோம்னா கொழந்தைங்களுக் கொஞ்சோ நல்லா இருக்கு இல்லைங்ளா
கண்டிப்பாங்க அப்றோ அவங்க வந்து படிப்புலயு நல்லா படிச்சுக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ்லயு நல்லா கான்ஃபிடன்டா நல்லா வெளையாட்றாங்க ஆ அதனால வந்து நம்ம வந்து தைரியமா சேத்திவிட்லா அது மட்டும் இல்லாமைங்க இப்ப வந்து உடல் உழைப்பு எதுலயுமே இல்ல அப்ப கொழந்தைக ஸ் கூலுக்கு போயிட்டு வரது படிக்கிறது அது மட்டு இருக்கக் கூடாதுங்க ஸ்போர்ட்ஸ்ல சேத்தி விட்டாத்தா அவங்களுக்கு எக்சைஸு ஆகு அவங்களுக்கு எந்த நோயு வராது அவங்க ஒடம்பு ஹெல்தியா இருக்கு ஹெல்தி ஃபுட்டு சாப்டுவாங்க அ ஆ நல்லா உடல வந்து நல் அது நல்ல நம்ம வீட்ல வந்து நம்ம வெளையாடுறக்கு வந்து படி படின்னு சொல்லுவோ அதே ஸ்கூல்ல இருக்கும்போது நல்லா பிராக்டிஸ் பண்ணி எக்சைஸ் பண்ணி நல்லா இருப்பாங்க அது நல்லதுதா
ஆ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்னாலே என்னன்னே தெரியாதுங்க அப்ப நா ஸ்கூல் விட்டுட்டு வந்துட்டு மறுபடியு என்ன பண்ணே மறுபடியு சரி கிரௌண்டுக்கு போய் வெளையாட்லா அப்டின்னு அப்பெல்லா வந்து அந்த அளவுக்கெல்லா இருக்காது இல்லங்க சரி சும்மா கிரௌண்டுக்கு போய் வெளையாட்லா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போனப்ப யேன் ஃப்ரெண்டோட அப்பாங்க அப்பவே நம்ம ஸ்கூல் படிக்கும்போதேங்க ஃப்ரெண்டோட அப்பா ரெண்டு கொழந்தைங்கள கூப்புட்டு வந்து ஜாலியா வந்து கிரௌண்டல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரன்னிங் ரேஸ் பண்றக்கு எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் பண்ணி குடுத்துட்ருந்தாங்க அப்புறம் பா த்தாதா தெரியுதுங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு மாச த்துக்கு அப்புறோ அவரு பி டி சாருங்களாமா பி டி சாருக்கு படிச்சு பி டி சாரு அதே ஸ்கூலுக்கு எங்க ஸ்கூலுக்கே வந்து பி டி சார்ஆயிட்டாருங்க அவரு தான் வந்து நல்லா இது பண்ணாருங்க வந்து சொல்லி் கொடுத்தாரு எல்லாமே எங்களு எல்லாமே கைட் பண்ணாருங்க
சரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன்
ஆஹ் சரிங்க வைக்கிறேங்க
ம் சரிங்க வச்சருங்க
ஆ சரிங்க